வணக்கம் தோழி
மாலை வணக்கம்
எப்டிருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
ம் நல்லாருக்கே
என்ன பண்ணிட்ருக்கீங்க தோழி ம் நல்ல நல்லாருக்கே என்ன சாப்டணு தூங்கணு அப்டியே பேயிட்ருக்கு வீட்ல சின்ன சின்ன வேலைகள் இருக்கு அவ்ளோதா
ம் ம் ஆ இருக்கீங்ளா பிடிக்கவே பிடிக்காது பிடிக்கு எல்லா ஓவன் இருக்கு ஆனா பண்ண தெரியாது
அப்டியா நல்லா பண்ணுவே ப்ரோணி பண்ணுவே
ஓ ப்ரௌனி பண்ணுவீங்களா
சேல்ஸ்லா பண்ணியிருக்கே ஆனா இங்க வந்து ஓவன் இருந்துச்சு ஆஹ் சிம்பில் தா ஈஸியா பண்ணியரலா இங்க வந்து ஓவன் இருந்துச்சு ஆனா இப்ப வந்து எப்படி சொல்லுது லாஸ்டா ட்ரை பண்ணக்கு பின்னாடி இருந்து பொகையா வந்துருச்சு எனக்குனா பயமாயிடுச்சு என்ன இது பின்வழியா புக வருதுன்னு சொல்லிட்டு டிப்ரீ ஹீட் பண்ணும் போது அப்டியே ஆஃப் பண்ணி போட்டுட்டே அத அது கேஸ் அடுப்பி வச்சு தா பண்ணுவே
ஓ கேஸ் அடுப்புலையா
கேஸ் அடுப்பு இருக்குல்ல அதுல நம்மோ இந்த இட்லி எல்லா சுடுவோம் வே அந்த பாத்திரத்துல உள்ள இந்த பாத்தரம் வைக்கிற இது ஸ்டேண்டு இரு குல்ல அத உள்ள போட்டு ஆஹ் ஆஹ் ஆமா அதுல உ போட்டுட்டு நம்ம சாப்ட தட்டு இருக்குல்ல அதுல வச்சு பண்ணிட்டு இருந்தே கொஞ்ச நாளா இப்ப வந்து அந்த டின்னே வாங்கிட்டே டின் வாங்கிட்டு அதுலயே பண்றேன் ஈசிதா மைதாமாவோ கொக்கோ பவுடரு பிரௌன் சுகர் ஒயிட் சுகர் வெண்ணெய் இதெல்லா வச்சுதா பண்ணணு வெண்ணிலா எசன்சு நா பர்ஸ்ட்டு யூடூப் பாத் தான் பண்ணிட்ருந்தே அதுக்கப்பற அப்டி பண்ண பண்ண பண்ண பண்ணா எனக்கே அப்டி பலகிடுச்சு அது க்கப்புறம் நானே பண்ண ஆரம்பிச்சட்டே
உம்
இப்ப கூட நேத்து கூட பண்ணேன் பண்ணி டு எல்லாரு சாப்ட்டாங்க நல்லாருக் பண்ணங்க
ம் சேல்ஸ் பண்ணுவீங்களோ
அப்ப பேசாம என்ன
சேல்ஸ் பண்ணுவீங்களா
ஆ சேல்ஸ் பண்ணியிருக்கே ஐ மீன் ரொம்பல்லா இல்ல ஹலோ கேக்குதா ரொம்ப ரொ ரொம்பல்லாம் இல்ல ஆ தெரிஞ்சவங்க கேட்டா மட் டும் பண்ணி குடுப்
ம் ஓ
யாரா தெரிஞ்சுது கேட்டா பண்ணி குடுப்பே
ம் ம்
ஈஸியாதா இருக்கு நல்லா டேஸ்டியாவும் பண்ணுவே
ம் ம்
ஸ்டாட்டிங்ல ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சோ கொஞ்சோ சொதப்பும் அதுக்கப்பற நா மீண்டும் மீண்டும் மீண்டும் பண்ண பண்ண பண்ண எங்க அக்கா பசங்க கேட்டுட்டே இருப்பாங்க பண்ணி கொடு ஆமா பண்ணி கொடுக்க கொடுக்க அப்டே செ இதாய்டுச்சு சூப்பர ஆய்டுச்சு எனக்கே ஞ்ய்டுச்சு
ம் ம்
நீங்க எந்த இயர்
அ நா முடிச்ட்ட
இல்ல நீங்க எப்ப பொறந்திங்க
அதுல்லா சொல்ல கூடாது இதுல
ஹலோ ஆ சொல்லுங்க சொ ஆ சொல்லுங்க
கேக்குதா
ஆ கேக்குது இன்றய பொழுது எப்டி போச்சு
ஆ நல்லாதான் போச்சு நைட்டு நீங்க தான் சமைப்பீங்களா
இல்ல இல்ல அம்மாதான் சமப்பாங்க இங்க மதியான வச்ச குழம்பு இருக்கும்ல அதோட எதாது சப் பாத்தி போண்ணுவோம் இல்ல சில சமய
ம்
ரைஸ் சோறு இருந்துச்சுன்னா அதே சாப் டுவோ குழம்ப எல்லாம் மதியானம் வக்கிறதான் நைட்டு சோறு போங்குறது மட் டுருக்கு என்ன எதாது வச்சுப்போம் அவ்ளதான் அம்மாதான் பண்ணுவாங்க நா பாத்திரம் கழுிவு கொடுப்பேன் காய் கட் பண்ணி கொடுப்பேன்
ம்
இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பாத்து
உம் ஓகே ஒகே
நீங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா
ஆஹ் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் ஆமா
அப்படியா
சண்டே சண் டே வெளிய போவீங்களா
சண்டே எப்போ சண்டே சண்டே வெளியே போவோன்னு சொல்ல முடியாது ஏபி ஏபி எப்பயாச்சும் போவோம் ஃபிரெண்ட்ஸ மீட் பண்றதுக்கு எப்பயாச்சு போவோம் ஒன்னா ஃபிரெண்ட்ஸ மீட் பண்ணுவோம் எங்க பக்கத்துல ரெஸ்டாரண்ட் இருக்கு ஓகே அங்க போவோம் போயிட்டு ஜாலியா ஏதாவது சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து சேண்ட்விச்னா ரொம்ப பிடிக்கு நா எப்ப போனாலுமே சேண்ட்விச் தான் ஆர்டரு பண்ணுவ அவங்க எல்லாரு சவர்மா ஆர்டரு போடுவாங்க சண்ட்விச் சாப்ட்டு அங்கயு போயிட்டு ஒரு இஞ்சி டீ குடிச்சுட்டு மொத்தமா செல்ப்பி எடுத்துட்டு அப்படியே வருவோ ஆஹ் எங்க போனாலு இஞ்சி டீ தா எங்க போனாலு சரி இஞ்சி டீ தா இஞ்சி டீ இல்லனா இல்ல டீயே வேணா அப்படிங்கிற ஒரு இதுக்கு து
உம்
எப்ப டே வெயில் அங்கல்லா எப்படி இருக்கு தோழி
எங்க வெயில் அவளவா இருக்காது உம்
மழை ஏதாது பெய்தா
கோம் மழ இரு பெய்யாது ம்ஹூம் அந்த லைட்டா தூடுறமாரி சொல்லிட்டு போயிரு
ஆள பயங்காட்டின மாரி பயங்காட்டிட்டு போயிரு அந்த தூரலு
உம் ஆமா
இங்கதா வெயிலு கொளுத்தி எடுக்குது தோழி பக்கத்துல மலை இருக்குன்தா பேரு கொழு கொழு கொளுத்தி எடுக்குது வெயிலு தாங்க முடியல
உம் உட்கார முடியாது என்ன
செம்ம வெயிலு
அதா வாசலுக்கு முன்னாடி போய் உட்காந்தா பரவாயில்ன்ருக்கு ஹலோ
ஹலோ
கேக்குதா
கேக்குதா ஆ கேக்குது தோழி, உங்களுக்கு கே க்குதா நாளைக்கு சண்டே என்ன பிளான் இருக்கு
நா சர்ச்சுக்கு போவே
அப்படியா சர்ச்சுக்கு போவீங்களா ஞாயிற்றுக்ழம ஞாயிற்றுக்ழம போவீங்க
ஆமாமா போவோ
வேற எங்கெல்லா போவீங்க சர்ச்சுக்கு மட்டு போயிட்டு எப்டே வீட்டுக் வந்துருவீங்ளா
ஆமா சர்ச்சிக்கு போயி நேர டைரக்டா வீட்டுக் வந்துருவோ ஈவினிங் செல் டைம் வெளிய போவோ
அப்டியே ஃபேமிலியா போவீங்க அம்மா எல்லாருமே
அ போவோ ஃபேம்லியாதா போவோ
நல்லதுதா ஃம்லியா போற்து எதோ சந்தோசமா இருக்கு
ம் ம் ம்
அது எபி
நீங்க காலேஜ் படிக்கும்மோது எப்டி இருக்கு எப்டி இருந்துது
காலேஜ் பிடிக்கும்போத நா அதனாலா வேன்ல அதலா ஒரு நல்ல ஒரு லைஃப்பு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரெண்டோட ஒன்னா ஒக்காந்து சாப் விட்டு ஒன்னா பஸ்ல போயிட்டு மறக்க முடியாது து ஞாபகங்கள் ஃப்ரெண்டுக்காண்டியே நா படிக்க வேண்டிய என்னுடைய இதயே விட்டு குடுத்துட்டே எனக்கு ஆக்சுவலா மைக்ரோ பயாலஜி படிக்கணுந்தா எனக்கு ரொம்ப ஆச என்னோட ஆசயு அதுதா நா அந்த ஃபர்ஸ்ட் குரூப் ப் எடுத்ததே அதுக்காகதா எடுத்தே ஆனா எ கூட வ கம்பெனிக்கு வறதுக்கு ஃபிரண்ட்ஸ் யாரு இல்ல எல்லா ஒன்னா பி பி ஏ போட்டாங்க வேற என்ன பண்றது வேற வழி இல்லா நானு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா போட்டதுனால நானு பி பி ஏயே போட்டே பி பி ஏ போட்டத்னால மை மேனேஜ் படிக்க முடியாம போச்சு
ஓ அப்டியா ம்
எல்லா மண்ணா போச்சி இப்போ பையன அதா சொல்லிருக் கே நீ டாக்டர் படிக்கணு டாக்டர் ஆவணு அப்டின்னு
ம்
என்ன சொல் ஹலோ
ஹலோ
அப்பப்ப லைட்டா விட்டு விட்டு கேக்குற மா இருக்கு உங்களுக் தெளிவா கேக்குதா நா பேசுறது
பேசுறதுதா உங்ளுக்கு கேக்கலயோ அப்பப்போ
ஆ லை டா விட்டு விட்டு கேக்குற மாரி இருந்துச்சி
ம் இப்ப கேக்குதா தெளிவா
ம் இப்ப நல்லா கேக்குது
ம்
வெளியே தல காட் டவே முடியல அப்படி ஒரு வேலை எங்களுக்கு ஆக்சுவலா இந்த ஜூன் மாசோந்தா சீஸ் தனா தாருக்கூ குற்றாலோ போவோ குளிச்சுட்டு வருவோ ஆனா இந்த வாட்டி சீசனே இல்ல ரொம்ப போரிங்கா வீட்டுக்கு வீரோட
ம் மாம்மா
மார்ச்ல ஸ்டாட்டான வெயிலு இன்னூ விடல
ஆமா ஆமா
ரொம்போ வெயிலாருக்கு எம்மாடி
பண்ணீங்ளோ
என்ன
ஸ்கின் கேர்
அதெல்லா எதூ பண்ண மாட்டே
ஓ அத்லா பண்ணமாட்டீங்க ம் ம்
ம்ஹும்
உம் ம் ஓகே கே
நீங்க எது பண்ணுலீங் களா இந்த மாரி
நால எதுவு பண்ணமாடே அதுலா இதொ போட்டா மூஞ்சுலா பிம்பிள் வந்துரும். பருவ் வந்துரும்.
பாங்க பவுட்ரு.
ம் நானு பவுடர் போட மாட்டே
பவுடர் போடமாட்டீங். க ஒன்லி காலஞ்சு குளிப்பே குளி கும்போது தகு பைமேனி சோப்புனு ஒரு சோப்புருக்கு. தெரிஞ்சவங்க விக்கிறாங்க நா அத வாங்கி பண்ணி அது. தா இவ்ளவு நாள் போடுறே அது மட்டு குளிக்கும் போது பேஸுக் போடு. உண்மையா தா அதுக்கிடையில பவுடுரு. க்ரீமு அது இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டே இருக்கிற மூஞ்சுதா இருக்கு போது இதுக் கு எக்ஸ்ட்டா நா எதையா தேச்ச என்ன அஃப் தா வேற எதாவ வரவா போது
உம் ஆமா ஆமா கண்டிப்பா உம்
அப்டின் சொல்லி
அப்டியக்கும் உம் உம் உம் உம்
ம் அப்புறோ
நெயில் வளத்துவீங்களோ கையில
என்ன
கையில நெயில் வளத்துவிங்களா
சாச்சே அதல்லா பண்ண மாட்டோ எனக்குல்லா சுத்தமா பிடிக்காது எனக்கு கரெக் டா த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்ல ஆஹ் நகத்த வெட்டிடனு நக கையில இருந்தாலு எனக்கு என்னவோ எருக் ச்சலா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகு வெட்டிக்கிட்டே இருக்கணு நக வளர்ரே தவிர நாந்தா வளர மாட்டிக் க நா கொஞ்சொ சார்ட்டாதா இருப்பே நானா நகத்த வெட்டிட்டோ அப்பிடி தக்கு தக் குனு வளரு நா நெனைப் பே நகல்லா சீக்கிரமா வளருது நாம ம மட்டு ஏ வளர மாட்டுக்கோ அப்டின்னு சொல்லிட்டு
உம் அயிட் எயிட்டா தொங்குனா சீக்கரொ வளந்து ப்புடுவேன் சொல்வாங்க
எல்லா பண்ணியாச்சு தோழி நீங்க வேற இங்கெல்லா நா தொங்கிட்டே ஸ்லாப்ல தொங்கி ட்ட எங்க அண்ண சொல்லுவா நீ இதுல எவ்வி தொங்கிட்டே போனா நீ ஹைட் டா வளருவேனு நா பண்ண முடியல கடைசி வரயா ஜெய்க முடியல
ம் ம் செரி செரி சேரி அடுத் த கால்ல பாக்கலா ஓகேவா ஆ ஓ அ பாப் ஓ ஓக் தோழி
செரிங்க